ஹலோ ஆன் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நல்லாருக்கே
ம்
சொல்லுங்க அப்றோ
அப்புறம் சாப்டாச்சுங்ளா
ஆ சாப்டாச்சு சாப்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ஓ சாப்டாச்சு
ஓகே ஓகே அதா நம்ம அன்னக்கி வீடு கேட்ருந்தோம்ல நா அவுங்க தா பேசுறே அதா டிசைன் கேட்ருந்தீங்கள்ள
ஆமாமா
கால்ல கால் பண்ணா எடுக்கல சேர்தா நீங்களெ கூப் டீங்க போலப்ப
சேரி செ செரிங்க அதா யா ருன் தெர்ல நா இது வேற நம்பருங்ளோ
ஆமா இது வேற நம்பரு இது ஆஃபிஸ் நம்பரு அது வந்து என்னோட பர்ஸ்னல் நம்பரு இது ஆஃபீஸ் நம்பரு
உம் ம்
அதா டிசன் கேட்டுர்ந்திங்க டிஸ் து நா அனுப்புன பாத்திங்கள்ள எது கரெக்ஸன் எது இருக்கா அது பாத்தீங்களா
ஆ பாத்து பாத்தே நல்லாருந்துச்சு புடுச்சுருந்துச்சு பிள்ளைங்களுக்கு ரொம்ப புடுச்சிருக் அதா நீங்க அந்த இது மாரி கொண்டு வர நீங்கல்லைங் அந்த இதுல போட்டு பாக்கலா பிரீடில அப்படின்னா ஆமா அது கொண்டு அது எப்போ வர்ரீங்க
அது நீங்க எந்த நா ரெண்டு டீசைன் அனுப்சிருக்க மூணு டிசைன் அனுப்சிருக்க மொத்தோ நீ எந்த டிசைன்
அந்த ரெண்டாவது இது ரெண்டாவதுஇது நல்லா இருக்குது
அப்படியா
ஒரு மாரி பர்ப்பிள் கலர் மாரி லைட் கலரா அடிச்சிருந்தீங்கல்ல உள்ள அந்த ரூம்கல்லா
ஆமாமா
பண்ணி ஃபுல்லா கபோர்டு ஒர்க் எல்லா வெ நல்லா இருந்ச்சு எல்லாமே
அப்படியா ஓகே ஓகே ம் ம் ம் அப்ப ஒண்ணும் பிரச்சன இல்ல நா அதுக் ஓகே டிசைன் ஒரு ஒரு ரெண்டு மண் நேரோ நா கொண்டு வந்துருட்டுங்களா அதுக்கு ஏத்த மாரி டிசைன் பண்ணிக்கிற பண்ணிட்டு நானு ஆல்சோ ரெடியாதா இருக்கு ஓகே அது கொஞ்சோ கரெக்சன் எல்லா நீங் சொ சொன்ன மாரி பண்ணிட்டு நா கொண்டுவார அது
ஆமா இந்த டைல்ஸ் ல்லா மட்டு வேற மாத்தி பாத்திர்லாங்ளா
சார் நீங்க டைல்ஸ் எப்படி டைல்ஸ் போடுறீங்கலா கிரானைட்டு எந்த மாரி நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க
ஆஹ் இந்த ரூம்கு மட்டு இது போட்டுருங்க கிரா கிரானைட் மாரி போட்டுருங்க உள்ள
உம் ஹூம்
அந்த இது மாரி வருது இல்லைங்க ம் அதென்ன இந்த டைல்ஸ் டிசைன் டிசைனா வருது இல்லைங்க இப்பெல்லா
ஆமாமா
அந்த மாரி ஒண்ணு நானு உங்களுக்கு வேணா ரெஃபரன்ஸ்க்கு அனுப்ச்சு விடுற அந்த மாரி டைல்ஸ் போடலாங்ளா நம்ம வீட்டுக்கு செட்டாகுமான்னு தெரியல
எஹூ
ப்ச்சுவிடுற அது மாரி எதாவது இருந்தா பாக்கறீங்ளா
நீங்க அனுப்ச்சு விடுங்க நா நமக்கு வீட்டுக்கு நம்ம உள்ள கலருக்கு ஏத்த மாரி டைல்ஸ் வேணும் ஏனா வந்து நம்ம கலர் ஒரு மாரி டைல்ஸ் ஒரு மாரி குடுத்தா நல்லாருக்காது நீங்க அத அனுப்ச்சு விடுங்க நாம வீட்டுக்கு நம்ம அத பாசிபில் போடற மாரி இருக்குனா கண்டிப்பா நானு உங்களுக்கு என்ன பண்ணித்தரவோ பண்ணித்தர அதுல வேற எதாவது பண்ணித்தர முடிஞ்சாலு பண்ணித்தர த்தர ஓகேங்ளா டிசைன்ல எந்த மாரி கேக்கறீங் டைல்ஸ் ப்லே எந்த மாரி டிசைன் கே
டைல்ஸ்ல இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்னு சொல்லி டிசைன் எல்லா போடுறோம்ல்ல அந்த மாரி
ஆ ஓகே ஓகே ஆக்சுவலா அந்த பார்ட்டி டிசைன் வந்து போட டைல்ஸ் ரேட் அதிகோ
அதா அதா சும்மா போனேனாலே வெளில அந்த பஃப்வே அந்த சை முன்னாடி இருக் வரன் நா இதுக்கெல்லா போடல அவுட்லுக் வந்து வெளில நம்ம இந்த இது இது மாரி தான
ம் ம் ம் ம் அதா அதா அது வெளியன்னா ஒண்ணு பிரச்சன இல்ல அததா கொஞ்சோ ரூம்ன்னா ஓகே மா இங்கயே வாங்கி பண்ணிக்கலா வீடு ஃபுல்லா போடனும்னா அந்த டைல்ஸே பாத்தீங்கன்னா கிட்டதட்ட ரெண்டு மூணு லட்ச ரூவாக்கு மேல வந்துரு மூணு லட்ச ரூவாக்கு மேல போயிடு அந்த டைலு சோ அதனால வந்து ஏன்னா அது வந்து டிசைன்ஸ் இருக்கனால கொஞ்சோ அதிகோ ஏன்னா சொல்ல போன அந்த டே டே அந்த டைல்ஸ் வந்து குவாலிட்டி வைஸ் பாத்தா ரொம்ப லோ தா ஏன்னா வந்து சீக்கிரோ டேமேஜ் ஆகுதுன்னு சொல்றாங்க அவுங்களே அந்த டிசைன் தா நல்லா இருக்கொஞ்சி எல்லா டைல்ஸ் மாரி இருக் நிக்கிறது இல்ல டக்குனு சும்மா டைல்ஸ் ஒட்டிட்டு இருக்கும்போது தட்டுவாங்க சும் சுத்தில சும்மா அந்த கட்டை எல்லா அது தட்டும்போதே ஒடையிது அப்டிங்கிற மாரிலா சொல்றாங்க அது நம்ம அத பாத்துதா எடுக் குணூ அதா சொன்ன அதா ஃபுல்லா வீடு ஃபுல்லா போட்றமாந்தா பாஸ்பிள் இல்ல சோ இந் மார் சின்ன ஏரியா நே சொன்ன மாரி வராண்டா இந்த மாரி முன்னாடி போட்றமார்னா அதுக்கேத்த மாரி நம்ம கம்மியா எடுத் த்து நம்ப யூஸ் பண்ணிக்கலா ஓகேங்களா ஏனா அது வந்து கரெக்ட்டா எடுக்கோனு ஏனா ஒ அதிகமா எடுத்தாலு வந்து நமக்கு அது செல்லுபடி ஆகாது எங்கயு போடவு முடியாது வேஸ்ட்டு தா ரேட் அதிகோ அப்டிங்கும்போது நமக்கு அதுக்கு கேத்த மார் கம்மியா எடுத்து நம்ம எங்கெங்க போட முடியுமோ அது மட் டு போட்டுக்கலா
தேவ தா அப்பறோ இந்த கிட் பா உள்ளல்லா வந்துட்டு மாடுலர் கிச்சன் இது பண்றாங்கில்லைங்க
அதா அதா ம் ம்
அதுமே வந்து இந்த இது பேர் என்ன அ இந்த ப்ரஸ் பண்ணா ஓப்பன் ஆகற மாரி கொஞ்சோ செமி ஆட்டோமெட்டிக்காவே செல்ஃப் ப்பல்லா வெச்சு குடுக்கறாங்கில்லீங்க அ இதெல்லா நம்ம பண்ணீட் தா இரு குங்ளா
அ அது பண்ணிக்லா ஒன்னு ப்ரச்ன்ல அதா நம்ப உன்னு சேத் சேத்து ரேட் தா கொஞ்சோ அதிகமாவு அதனாலதா நீங்க
ஓ அது ஒன்னு பிரச்சன இல்லீங்க ஒரு டைம் பண்றோ நல்லா பண் ஆ
பண்ணிக்கலா அ நல்ல ஒரு லக்ஸுரீஸ் கிக்குர் மாரி பண்ணி குடுத்துட்லா
ஆம்மா
அந்த சிமியில் கூட பாத்தீங்கன்னா ந சும்மா கை ஆட்டினாவே ஆன் ஆகிடும் கை திரும்ப கை இந்த பக்கம் ஆட்டினா ஆஃப் ஆகிடும் சிமினி நம்ம பண்ணிடலாம் அதுல பண்ணிக்கலாம் என பட்டன் சேப் போட்டு இருக்கான் பட்டன் டைல பட்டன அழுதனாலும் ஆன் ஆகும் அப்டிங்கிற மாரி போட்ருகேன் சிமிலி தொடாமையே பாத்தீங்கன்னா சும்மா கையை வந்து கைய வந்து இபடி ஆட்டுனா ஆன் ஆயிரும் சோ ஆபேசிடா ஆப் ஆயிடும் அந்த மாரி இருக்கு அந்த மாடல் கிச்சுனா போட்ட அந்த போட்டா நல்லா இருக்கும் நம்ம அது போட்டுக்கலாம்
அதான் அதா ம்
அந்த ஸ்டவ்வும் பாத்தீங்கன்னா நம் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க மாடல் கச்சில ஸ்டவ் பாத்திங்கா அந்த இதுக்குள்ளயே அமிங்கிருக்கும் அதன் ஸ்லாப்புக்குள்ளேயே இருக்கும் ஆ அந்த மாரி வச்சுக்கலாம் அதுவும் கொஞ்சம் நல்ல லக்சுரியஸா இருக்கும் நம்ம அந்த மாரி வச்சுக்கலாம் அதாவது நம்ம உள்ளூர் வெளில இருந்து பாக்குபோது கிராமத்து வீடு மாரி இருக்கும் உள்ள வந்துட்டு வெளிநாடுல இருக்கிற மாரி இருக்கும் சோ அதுகேத்த மாறி அது நம்ம எல்லாம் பணிகள்லா பெயிட் டும் பாத்தீங்கா நம்ம வந்து அப்டி சொறது இங்கிலீஷ் கலர மாரி அடிக்காம் ரொம்ப எல்லாரும் அடிக்குமா பச்ச புளு அந்த மாரி வேண்டாம் நல்ல கொஞ்சம் அ டிஃப்ரண்டா வெளிநாடு கலர்ல எப்டி அவங்கப்படி யோசிக்கிறாங்க அந்த மாரி யேச்சு நம்ம கட்டுவோம் பிரச்சனை இல நீங்க அமௌண்ட் பிரச்சனை இல சொல்லிங்க இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சன எனக்கு மாதி ந வீடு எப்ப பண்ணி கொடுக்க அந்த மாரி சிற
நான் வந்து புதுச உங்க கிட்ட சொல்லும் போதே நான் அமௌண்ட் அதிகம் இதுன்னு சொல்லிட்னா எனக்கு இப்ப ரொம்ப இதாயிரும் தான் ஃபர்ஸ்ட் நான் சரி கொஞ்சம் கம்மியா இது பண்ணுங்கன்னு சொன்னேன் இப்ப உங்க டிசைன் எல்லாம் பாகக்கும் போது நல்லா இருக்கு ஒரு நம்பிக்கை வருது
ம் ம் ம்
அ அதனால உங்க தைரியமா சொல்றேன் உங்ககிட்ட
ஓகே ஓகே சோ ஒண்ணு பிரச்சன பிர இல்ல நீங்க அது எனக்கு அதுதான் அமௌண்ட் பிரச்சனால தான் நான் கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணி போட்டேன் நீங்க அமௌண்ட் ஓகே இல்ல பிரச்சன இல்லட்டீங்கன்னா நான் எனக்கு கொஞ்சம் எல்லாம் ப்ரீமியமாக பண்ணி எல்லாமே குவாலிட்டி வைஸ்ம் பாத்தீங்கனா ப்ரமியமாக இருக்கும் எல்லே ஒர்க் வயஸ்ம் பாத்தீங்கன்னா ப்ரீமியமாக ஒர்க்கர்ஸ் பாதிங்கனா உங்களுக்கு ப்ரோபெஷனல் ஒர்க்கர்ஸ் தா வருவாங்க பெயிண்டர் லாம் பாதிங்கனாலே ஆக்சுவலா இந்த மாரி நல்லா ஒரு ப்ரோபெஷனல் ஆலா தா வருவாங்க உங்க கிச்சன்ச்ச இது பண்றோ பர்சனலாதா வருவாங்க சோ அவங்களே பண்ட்டு அவங்களே கிளின் பண்ணி கொடுவங்க ஒவொருத்தரா பாத்தங்கன்னா பண்ணிட்டு போயடுவாங்க ஏதும் கிளின் பண்ண மாட்டாங்க வீடு வந்து அவங்களுக் கிச்சன் பண்ணா கிச்சன் ஏரியா அவங்களே கிளீன் பண்ணி குடுத்துட் போய்டுவாங்க செவுத்துல பண்ணாங்கனா கீழ அது டஸ்ட் எதா பட்டுதுனாலு அவங்களே எடுத்துருவாங்க ப்ரொஃபஷனலா பண்ணி அழகா நீட்டா கீளினா பண்ணி குடுத்துருவாங்க எல்லாத்திலுமே
அத அத அதே மாதிரி இன்னொன்னு மெயினா ஒன்னு சொல்லனு எனக்கு வெளியில ஒரு சின்னதா ஓடு இது மாரி போட்டு ஒரு கிச்சன் தனியா வேணும்
ஓ அப்படியா ஓகே ஓகே அது என்ன யூசேஜு அது எதுக்கு உங்களுக்
நான் வெஜ் எல்லா நாங்க அம்மா அப்பா எல்லா சுத்தமா சாப்பிட இதெல்லாம் அம்மா அப்பா சுத்தமா சாப்பிட மாட்டாங்கன்னா நாங்க வெளியில தான் வச்சு சமைச்சுக்கிறோ
ஓ அப்
ஆ அதனால நான் வெஜ் எல்லா செஞ்சு இருக்க மாரி அங்க வெளியில ஒரு சின்ன செட்டப்பு வேணு எனக்கு ஒரு சின்ன அடுப்பு
ம்ம் வெளியில வேணுமா இல்ல மொட்டைமாடில வேணுமா உங்களுக்கு இங்கே ரெண்டு ஆப்சென் இருக்கு
மொட்ட மாடினா இப்ப அந்த விசேஷோ எல்லா வச்சா நம்ம அது பண்ற மாரி இருக்கு அப்ப பிள்ளைங்க எல்லா ஏதாவது இது பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு இல்ல க்ளோஸ் பண்ணிக்கிற மாரி ரூம் மாரியே பண்ணிரீங்களா மொட்ட மாடியில
அதான் மொட்டமாடில ஆக்சுவலா நீங்க ஒரு இது டிசைன் மாரி கேட்டுருந்தீங்க அந்த மாரி ஓடெல்லாம் போட்டு சும்மா வர மாதிரி ஆ அதுலயே நீங்க ரூம் மாரி நீங்க கேட்ட மாரி கீழ ஓடு கேக்கறிங்கள அதே மாரி டிசைன்ல கூட மேல பண்ணிக்கலா ஓபன் கிச்சனா கூட பண்ணிக்கலா ஒண்ணு பெருசா ப்ரச் சன இல்ல அந்த மாிரி கூட பண்ணிக்கலா பக்கத்துலயே டைனிங் ஏரியா கூட ஒன்னு போட்டுக்லா ஓப் பன் டைனிங் ஏரியா நம்ம நம் நம்ப எடத்தலருந்து பாத்தா பின்னாடி இந்த இந்த பக்கம் பாத்தினா ஃபுல்லா வயல் வரப்பு பின் சைடு பாத்தோனா ஆத்தங்கர அப்படிங்போ அந்த வியூஸ் பாத்து சாப்படற மாரி ஒரு கண்ணாடி இது மாரி வெச்சு நம்ம மேல டைனிங் ஏரியானு வெச்சுக்கலா ஒரு நல்ல ஒரு பெருசா ஒரு பத்து பேரு உக்காந்து சாப்பட்லா பத்து பதனஞ்சு பேரு உக்காந்து சாப்படுற மாரி ரிலேட்டிவ் வந்தாலுமே மேலயே சமைச்சு மேலயே இது பண்ற மாரி ஒரு நல்ல வியூஸோட சாப்பட்ற மாரி நம்ப மேட்லயே பண்ணிக்கலா ரெண்டு வியூஸ் இருக்கு பக்கோ இந்த பக்கோ தென்னந்தோப்பு இந்த பக்கம் பாத்திங்கனா வயல் தோப்பு இந்த இந்த பக்கம் பாத்தினா ஆத்தங்கரை சோ மூணு வியூஸ் இருக்கு அப்டிங்கும்போது நல்லா சா உக்காந்து சாப்படறதுக்கு நல்லாருக்கு ஃபுல்லா கண்ணாடி போட்டு கவர் பண்ணிக்கலா கண்ணாடி போட்டு கவர் பண்ணா அந்த கொசுவோட தொல்ல இருக்காது
ம் மழ வந்தாலு ஓபன் இல்லாத மாரி பண்ணிரு
ஆமா அந்த மாரி பண்ணிக்கலா மேல அதொண்ணு பிரச்னை இல்ல ஒரு சின்னதா வந்து ஒரு டீஜே அதாவது பாத்தீனா ஒரு ஒரு ஸ்பீக்கர்லா வச்சு ஒரு இன்னொரு பக்கம் அந்த கேம்பயர் போற மாரி ஒரு கூடாற மாரி ஒன்னு பண்ணி குடுத்தற மேலயே, நீங்க ப்ரண்ட்ஸா சில் பண்லா மேல போன இந்த ஒரு பாட்டு போட்டு ஒரு டான்ஸ் ஆடி இல டீஜே வச்சு ஏதோ ஒன்னு பண்ற மாரி மேலயே ஒரு இது மாரி பண்ணி குடு த்ர மேலய கிச்சன் பக்கத்லயே
உம் அப்ப அந்த மாரி பண்ணிக்ற
எனக் கீழ வச்சிட்டா கீழ தனியாத்தெரியும் ஏனா கீழ வ து நம பிளான் பண்ணது சுத்தியும் நம்ளுக்கு வந்து இது கா என்னது அம் நடக்ற மாரி ஒரு இது வேணும் பார்க் மாறி பன்னிருக்கோம். சோ அப்டிங்கும் போது அத வச்சிட்டு தனியா தெரியும், சோ சாப்டு நம வெளிய உக்காந்து எல்லா கீழ சிந்துவாங்க அப்டி இப்டிலா குப்ப போட்ருவாங்க அத நலாருக்காது, ஏனா கீழ வந்து அப்டியே இருக்கட்டும், மேல மட்டும் நம்ம பண்ணிக்லா மேல பண்ட்டு நம்ம அந்த புல்லா பண்ணிட்டு மேலந்து அப்டியே வீவ்ஸ் நல்லா பாக்ற மாரி பண்ணிக்லாம் ஒன்னு பிரச்ச
ம் சரி அது நல்ல ஐடியாதா, எனக்கு வெளில இருக்கணும் ஒரு உள்ள இருக்க கிச்சன் போக வெளில ஒரு கிச் சரி அது மாடியா இருந்தாலும் நல்ல ஐடியாதா
உஹம் அதான் அதான் சோ அந்த மாரி பண்ணி க்கலா ஒன்னும் பிரச்சனல சோ மாடிலருந்து நம பாத்தோம்னா இது தெரியும் ஸ்விமிங் பூல் கீழருக்கு, சோ இன்னொரு ஐடியாருக்கு, பட் ஆனா நீங்க ஒத்துக்விங்லானு தெரில, அந்த மேல இருந்து மாடில இருந்தே அப்டி சர்கிட்டு வந்து அது செட் ஆவாது ஏனா வீட்டுக்குள்ள வந்து அது ஏனா மேலந்து அ அ அந்த இஸ் ஷ்விம்மிங் பூல்ல போயி விழுவுறது சர்க்குல்ல வந்து விழுற மாரி ஏனா அது செட் ஆவாது ஏனா வெளிய படி இருந்தா மட்டுந்தா நம்மளால வந்து அது செட்டாகும் வீட்டுக்குள்ள படி இருக்கு அப்டிங்கும் போது உயரத்தோட அலா மேல வருவாங்க செட் ஆவா நல்லது வேண்டா
பாருங்க இல்லனா பஸ்ட் ப்ளோர்ல வெளில பஸ்ட் ப்ளோர் வரைக்கும் கூட வெளில படி வச்சு விட் விட்றுங்க ஒரு இதுக்கு
உம் இரும்புப்படில ரவுண்ட் படி மாரி வச்சிட்லாமா இரும்புல
ஆஹ் ஆமா வச்சுவுட்டு மூடியு க்ளோஸ் பண்ணிக்ற மாரியு அம்மா
இல்ல வீட்டுகுள்ளியே இல்ல வெளியதா வரும். படிக்கட்டே புல்லா வெளியதா வீட்டுக் வெளியதா வரும் உள்ள வீட்டுக்கு வெளிய சம்மதம் உள்ளே சம சம்மதமேல
ஆஹ் அப்ப ஒண்ணும் பிரச்சன இல்ல, ஆஹ் அப்ப அந்த மாதிரி போட்ருங்க வச்சு விட்ருங்க, பிள்ளைங்களும் வந்தா விளையாடுவாங்க உம்
உம் உம் சோ அதுக்கேத்த மாரி பண்ணிக்கலா ஸ்விம்மிங்ஃபூல்ல ஆழோ எவ்ளோ கேட்டீங்க அதாவ்து கொழந்தைங்கேத்த மாரி ஒரு ஸ்விமிங்ஃபூல் ரெடி பண்ணிட்டே சோ நம்ம பெரியவங்களுக்கு எவ்ளோ பெரிய ஆளா அஞ்சடில வேணுங்களா எவ்ளோ பெருசு ஐட்டு உங்களுக்கு வேணு
சின்ன பிள்ளைங்ளுக் மட்டுந்தா அதிகமா ஆட் பண்ற மாரி எல்லா ரொம்ப குட்டி குட்டிஸ் தா எல்லா
ல சின்ன பசங்களுக்கேத்த மாரி ஒன்னு ரெடிப் ப பக்கத்துலே வந்துரு அது அதுலே ஒரே சொரேஷன் ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு தொடுப் தடுப் மாரி போட்டா அவுங்களுக் தனியா வந்துரு அ ஆறடில நம்மள்க்கு ஆறர்ல்ல போட்டுர்லாங்ளா ஓகே ஓகே அஞ்சடி ம் ம் சின்ன பசங்களுக்கு ஒரு ரென்றடி டூ மூணடி சோ அப்டி
போது போது ம் ம் ம் அப்றோ இந்த இதெல்லா சைட்ல வெக்கற மாரி அ பேட்ஸ் கேஜ் எல்லா வெக்கற மாரி ஒரு
ம் ம் ம் அது பண்ணிக்லா அது ஒன்னு ப்ரச்சனல்ல அதா சுத்தி மரோ இருக் டு அப்டிங்கும்போது நம்ம அதுக்கேத்த மாரி பண்ணிக்கலா நம்ம கீழ அந்த இதுவு பண்ணிக்கலா ஒன்னு பிரச்ச பூச்செடி வெக்க ட்றது சோ அதுக்கேத்த மாரி எல்லா பண்ணிக்கலா அத நம்ம தா எது வெக்கறமுல்ல அதலாப் பூங்கா மாரி தான பண்றோ கீழ ஏ சார் தப்ட் சோ அப்டிங் போது அதுக்கேத்த மாரி நல்லா கன்ஃபியூஸ் மாரி பண்ணிர்லா ஒன்னு ப்ரெச்சன இல்ல ம் ம் வீடு சுத்தி பார்க்கிங் வெ ச்சி ப நடக்கற மாரி ஃப்ரீ டைம் நடந்து போற மாரி அது வச்சர்லா ஒன்னு வெச் சோ லைட் செட்டப்லா போட்டு நல்லா ஒரு பார்க்ல நடக்ற மாரி பண்ணிக்கலா
சேரிங்க சேரி நீங்க இத மட்டு இந்த கிச்சன் இது மட்டு இந்த டி பண்ற மாரி ஒரு செட்டப் பண்ணிட்டு குடுங் பாத்துட் நா சொல்
செரி ஓ
அங்க அந்த இதுக்கு கொண்டு வாங்க அந்த ரெண்டாவ்து இத கொண்டு வாங்க நீங்க
ஓகே ஓகே செரி செரிங்க நா கண்டிப் ப நம் வந்ட்டு கொண்டாரே உங்களுக்கு ம் ம் ஆ சேரி ஓ கீங்க ம்